ஹலோ
ஆஹ் ஆஹ் சொல்லுங்க ப்ரோ
ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது ப்ரோ எனக்கு
ஓகே சாப்பாடுலாம் செஞ்சாச்சா ப்ரோ இல்ல நீங்க இதுக்கப்புறம் தான் செய்யணுமா எப்டி செஞ்சு சாப்டுவீங்களா இல்ல வெள்ள வாங்கிடுவீங்களா
இல்ல ப்ரோ நான் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது கிடையாது நான் வந்து எனக்கு வந்து ஆபிஸ் ஃபுட்ல வந்து புட்டு குடுத்துருவாங்க ஹோட்டல்ல மெஸ்ல சொல்லிடுவாங்க அ ஆஹ் மெஸுல பாத்தீங்கன்னா காலருந்து நைட் வரைக்கும் மூணுமே ஃபர்ஸ்ட் காலைல பாத்தீங்கன்னா ஒரு மெஸ் போவேன் அங்க வந்து அஹ் பூரி பொங்கல் அஹ் வட அஹ் திட்லி தோசை இந்த மாரிலாம் குடுப் போக நா வந்து சாப்ட்டு காசு குடுக்கா மாட்டேன் வெறும் நோட்டு இருக்கு அந்த நோட்டுல போயி எழுதி வச்சிருவேன் எவ்ளோ ஆச்சு அப்டின்றத ஒரே ஏன்னா அட்வான்ஸா ஓ சாப்புர்றது மூவாயிரம் குடுத்துருவாங்க நா சாப்டுட்டு ஆ அப்றம் மறுடியும் அப் வருவேன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் மறுடி ஒரு மணிக்கு வருவேன் ஒரு மணிக்கு மறுடி அந்த மிஸ்க்கு போவேன் மிஸுக் போயிட்டு ஆ நான்வெஜ் மீல்ஸு வெஜ் மீல்ஸு ரெண்டு இருக்கும் நான் நான்வெஜ் மீல்ஸ் சாப்டுவேன் ஆஹ் மீனு எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா மீனு சிக்கனு கிரேவி முட்ட இந்த மாரி நறைய முட்ட இந்த மாரி நற ஹெல்தியா வாங்கி சாப்டுவேன் சுவாகா ஆஹ் அதுவே ஒரு இரனுத்து ஒருவா இரனுத்து அம்ப ரூவா பில்லு போ
பரவால்ல இரநூறுவா முன்னூறுவா வந்தாலும்
ஆமா பே பண்ணிருவாங்க உம் உம் எவ்ளோ நாள் நம்ம ஆபீஸ் பே பண்ணுவாங்க அட்வான்ஸா அந்த கடைக்கு ஒரு மூவாயிரம் எனக்கு குடுத்துட்டாங்க
ஒரு நாளைக்கு தோராயமா உங்க சாப்பாடு செலவு எவ்ளோ ப்ரோ ஆகும்
அஹ் காலையில ஒரு நூறு ரூவா ஆகுதுன்னா மத்தியானம் ஒரு இரநூத்து ஐம்ப ரூவா ஆமா, நைட்டு ஒன்னு
ஒரு நாளைக்கு தோராயமா ஒரு ஐநூறுல இருந்து ஆர்நூறு ரூபா ஆகு
அதுக்கு தா ப்ரோ
ம் அறுநூறு ரூவனா மாசத்துக்கு ஒரு நாலாயிர ரூபா கிட்ட வரு நாலாயிர ரூபாயுமே உங்க அலுவலகமே பே பண்ணி, இப்ப செலவு பண்றாங்க உங்களுக்காக. இது வந்து சம்பளம் இல்லாமையா, இல்ல சம்பளத்தோட சேர்த்தா. இப்ப, இந்த நாலாயருவாய மாச சம்பளத்திலிருந்து கழி, வெச்சிப்பாங்களா ஓகே சம்பளோ இல்லாமா அப்ப இது தனி.
ஹம்ம் அதுமில்லாம ஒரு ஒரு ரூம் அ
அதுவுமே உங்களுக்கு இலவசமா கொடுத்துடுறாங்களா ப்ரோ.
ஆமா ஆமா அது வாடக கம்பெனி கொடுத்துருவாங்க நா பண்ற ரியல் எஸ்டேட் என்ற தொழில் பாத்தீங்கன்னா யாரு ஒ போனதா அவர் கூட நானு இது வச்சிருக்கே அதனால எனக்கு இட பட்டவங்க யாரு கிடையாது. ஆமா நேரடியாவே ஓனரோடயே ஆ ம் அவர் வந்து ஆடு போட்டுருந்தாரு சொல்ல போனா நா ஒரு கம்பெனில ரியல் எஸ்டேட்ல இந்த இன் ஒரு ஃபெஸ்லிட்டிஸ்மே இல்லாம சும்மா இன்செண்ட்வ் மட்டு வாங்கிட்டு இருந்தே ஒரு நாள் ஆடு போட்டுருந்தத நா பாத்தே அப்டி பாக்கும்போது இதுல வந் இன்செண்டிவ் பிளஸ் சம்பளமும் போட்டுருந்தாங்க செரி ஓகே நல்ல வாய்ப்பா இருக்கேன்னு இந்த இந்த ஊருக்கு வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணே நா உங்களுக்கு இந்த பெசிலிடிஸ்லா குடுத்துருக் த்துருவே ஆஹ் சம்பள கொடுத்துருவே சாப்பாடு கொடுத்துருவே உ வசதி கொடுத்துருவே எனது டீல் மட்டு எனக்கு பிசினஸ் நீ குடுத்துட்டே இரு ஒண்ணு எனக்கு ஆஹ் ஒனக்கு நல்ல ட்ரைனிங் பீரியடு் இருக்கு அந்தெல்ல சொல்லி கொடு உனக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருவே ப்ராடக்ட் நாலேஜ் சொல்லி கொடுத்துவே எனக்கு நீங்க ஓ பழையல கம்பெனில எப்படி பேஷ் அஸ்பண்ணியு அதே மாரி நீ இங்கே பண்ணு எனக்கு லாபத்தை எட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க சோ அப்ப வந்து நா அவருக்கு எப்படியும் ம் ஆ அப்டின்னே சொன்னாரு அவர் ஆனா நா நா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனில இதுவுமே இந் இந்த மாரி எந்த ஒரு அகெகாமடேஷனு ஃபுட்டு இல்லாம அறுவது லட்சருவா வரைக்கு நா வந் து அறுவ லட்சருவா ஒரு ஒரு ஒரே டீல்ல அறுவது லட்சருவாய் கி வந்து வருமானத்த ஒரு வியாபார பண்ணி குடுத் து ஒரு லாண்ட வித்து குடுத்த அருவது லட்சருவாய்க்கி கம்ப்பனிக்கி இன்னொருல இருவது லட்சருவா இன்னொரு நுப்பது லட்சருவா இன்னொன்னு எழுவத்தஞ்சி லட்சருவா இன்னொரு ப்ராஜெக்ட்டு இந்த மாரி நறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணி குடுத்தே அத்க்கிந்த மாரி சம்பளம் எதுவும் இல்லா ம அத அக்காமடேஷன்ல வா அப்ப இங்க வந்து இவர் எனக் குடுக்குறாரு இப்ப இவருக்கு வந்து இன்னு இன்னு நறைய எவ்ளோ அ முடிஞ்சளவுக்கு எ இங்க உள்ள ப்ளாட் ப்ராப்பர்டிஸ்ல்லா நா வித்து இன்னு அவருக்கு வந்து நா செஞ்சு குடுப்பே சோ அதுக்காக தா நா இத இங் ஏன்னா அவங்க இந்த இ வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ன பண்ணேன்டு சொன்ன உட்னே அவரு ஒரு நம்பிக்க வந்து சோ ஓகே இவன நம்ம ஆ நம்ம வச் சிர்ந்தோம்னா இவெ நல்ல கண்டிப்பா நமக்கு நல்ல வருமானத்த ஈட்டு குடுப்பா அத்னால சோ அப்படினா உங்களுக் லட்ச லட்சமா அவ்ங்களுக்கு வந்து நா து அப்ப டீலிங் முடி ச்சு குடுக்கறதுனால ஆ இந்த சாப்பாடு வந்து ஒரு நாளக்கி ஆய்ருவா செலவளிச் து அது ஒரு பத்தாயிர்ருவா கிட்ட வர்றது இந்த ரூம் வாடக இதெல்லா அவங்களுக்கு பெரிய இதே கெடையாது ஆஹ் ஹே பெருசே கெடையாது அதும் இல்லாம எனக்கு அந்த கஸ்ட்டமர் வரு த்துக்காண்டி எனக்கு ஒரு தனியா நாப்பத்தஞ்சாயிருவா செலவு பண்றாரு அந்த ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸுன் சொல்லுவாங்க அது ஒரு நாப்பத்தஞ்சாய்ருவாஸ் செலவ் பண்றாரு ஆ மூ ஆ த்ரீ மன்த்தக்கு வரு அப்பறொ கப்ஸ்ட்ரா டெய்லி ஒரு எரநூறுவா அந்த அந்த வாலெட்ல ஓடுவாரு இந்தக்காண்டி ஆ அந்த ஆட்ஸ்ல வந்து கஸ்டமர் வருவாங்க பேசி முடிச்சுக்குடுத்தா மட்டும் போதும் அதுவும் இல்லாம டக் ஒரு தனி கேபின் கொடுத்துட்டாரு ரோலிங் சேரோட ஃபேன் ஏ சி ஆஹ் ஒரு லேப்டாப்பும் கொடுத்தாரு கம்பெனி லேப்டாப் அது ஸ்லோவா இருக்கு இருந்தாலும் பரவால்ல குடு த்த நல்ல மனசுங்க அவருக்கு கொடுத்தாரு அதுல பொ பண்ணிட்டு அந்த டெட் அந்த ஆச் போறதுக்கான ப்ரோஸ்ஸ்ஸஸ் இன்னைக்கு பூரா நடந்துச்சு மத்தியானொ அந்த ப்ரொசெஸ் தா நடந்ச்சு அஹ் ஆஃப் ட்ரூ கால்ஸ் அக்கௌன்ட் ஓபன் பண்ணி இந்த மாரி பண்ணிட்டு இருந்த அப்புறம் அஹ் அப்புறம் வந்து எனக்கு வந்து எனக்கு கீழ ஒரு நா உனக்கு ஒரு ஆளு எப்படியா இன்டர்வியூ எடுத்து உனக்கு கீழ ஒரு ஆள் வ அந்த வந்து ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து போஸ்ட்மேன் ரிட்டையர்டு போஸ்ட்மேன் அந்த போஸ்ட்மேனுக்கு வந்து இங்க உள்ள ஊர்ல உள்ளய அத பத்தி பழக்கம் இருக்கு பட் அவருக்கு இந்த ரியல்எஸ்ட் தொழில் தெரியாது நீ அவர் கைக்குல வச்சுக்க அவர் லீட்ர் மாரி உனக்கு நா போட்டு கொடுக்குறே அவரு என்ன அவரு வந்து நாலு பேர்கிட்ட போய் பேசட்டு அவங்க ஏதாவது இடம் வாங்குற மாரி ஏதாவது கஷ்டமர் இருந்தாங்கன்னா நீ போய் பேசு அப்டின்னாங்க சோ உனக்கு வந்து அவரையும் போன பைக்ல கூட்டிட்டு போய்ருவாரு கார்லனா கார் கூட்டிட்டு போய்டுவாரு அப்பின்னு சொன்னாங்க ஓகே நானு நா ஒருத்தவங்க ஒ சும்மா நாலஞ்சு பேர் கூப்டு தெரிஞ்சாலே அவங்க எடோ வாங்கன்னு ஐடியா இருந்தா நம்ம போய் பேசுறது தற்ற ஆனா நமக்கு தெ அதாவது ப்ராடக்ட் நாலேஜுன் தெரியு அப்டியே நம்ம போய் அத பேசிட்டோம்னா நமக்
அவருக்கு வந்து நெறைய ஆளுங்களோட தொடர்பு இருக்குது சோ இது ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா நெறைய வருமானம் ஈட்டலா ஆமா
போஸ்ட்மேன் போஸ்ட்மேன்
புரியுது புரியுது
ரிட்டயர் போஸ்ட்மேன் அவரு ரிட்டையர் ஆனது அப்பறோ சரி தொழில் வரலானு ஆசப்பட்டாரு சோ ஓகே இந்த மாரி பண்ணா நல்லாருக்கு அப்டின் சொல்லிட்டு இது பண்ணாரு அப்றோ வந்து பேமிலி ஒனக்கு இன்னொரு டீமு அ அரேஞ் பண்ணி தரே ஆனா அது பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஆஹ் ச டீமு ஒரு ரெண்டு பசங்களோட கண்டி வேலைக்கி வைக்கிறே அவங்க வந் சேர் நீ பாத்துக்க அவுங்க நீ தா வேலய வாங்கி க தா அவுங்க கைட் பண்ணனு அவங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் நா குடுத்துக்குற அவங்க எந்த அவங்களுக்கு நோட்டீஸ் கம்பெனிலந்து நோட்டீஸ் வாங்கி நீ குடுக்கணு நோட்டீஸ் பூரா அவுங்க டி்ஸ்டிபூட் பண்ணு ஆ அவுங்களுடைய லொக்கேஷன் லைவ் லொகேஷன் பூரா நீ டிராக் பண்ணு எங்கெங்க போறாங்க எங்கெங்க வராங்கன்றத நீ டிராக் பண்ணு ஆ அது ட்ராக் பண்ணி அவுங்களுக்கு ஏதாது புடிக்கறதுகாண்டி ஏதாது கஸ்டமர் அவுங்களுக்கு நீ ஒரு பர்சன்டேஜ் குடுத் துரு நீ ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்க அந்த மாரி ஆ நெற நெறைய விஷியோ என்னா அப்புறோ அடுத்தடுத்து ஏன்டயே கேப்பாரு அவரு இன்னு நெறைய நம்ம அடுத்த ம இது எப்டி கொண்டு போலா என்ன உன்ட்ட எதா ஐடியா இருக்கா சோ கொள்ளு அப்டினா என்ன நா வந்து இது நம்ம நம்ம கொஞ்சோ ஆ இந்த மாரி சொன்னே நானு ஆ ஐடி கம்பெனி பக்கத்தில ஏதாவது ஒரு எம் என் சி கம் ம்பெனி ஒரு இன்ட்ராசெக்ஷன் கம்பெனி ஒரு ஹைப் ஐபோடெக் கம்பெனி பக்கத்துல நம்ம ஒரு லேண்டு வாங்கி வித்தோம்னா நல்ல காச சம்பதிக்கலா ஆ நம்ளுடைய வாங்கறவங்க நெறைய வருமானம் பாபாங்க பராபிட் பாபாங்க அப்டினா ஏ அப்ப கேட்டார் ஏ சந்தேகமா கேட்டார் ஏ அப்டி சொல்ற ஆமா ஆமா கண்டிப்பா மு முதலீடு அதிகமா இருக்கு கஷ்டப்பட்டு முதலீடு போட்டோம்னா ரிட்டன்ஸ் அத விட ஆஹ் டென் லாக்ஸ் கெடைக்கு நமக்கு நம்ம எங்க ஒரு ஒரு ஒரு அதா அது ஆ அவரு யோச்சது தம்பியா அந்த பக்கத்துல்லா எடோ வாங்கணுணா வெல அதிகோ நீ எதுக்கு அங்க போய் ஆ அங்க போய் எடோ வாங்கணு சொல்ற அப்டினா இல்ல அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம் அப்டில்லா வந்து ஓ நம்ம எ எடோ வாங்கி போட்டோ இப்ப அங்க ஒரு ஐடி கம்பனி புதுசா ஓபன் பண்டாங்க அங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து வேலிவாப்பு வேலைவாய்ப்பு கெடைக்குது ப்ச் வேலய வெச்சே வேல செய்யறான் ஆ அந்த ஊருக்குள்ளேயே ஒரு என்ன ஒரு பத் பத்து பர்சன்ட் தா எடுக்க முடியு அந்த அந்த பெனி சுத்தி உள்ள ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் தா எடுப்பா சோ மத்தவங்க பூரா வெளியூர்ல இருந்து வருவா வெளி ப பக்கத்து ஊர் ல இருந்து வருவா பக்கத்து தெருவுல இருந்து கூட வருவா ஆ பக்கத் தெருவுல இருந்து வரவ் பத்து பர்சன்ட் இருப்பா அவெ வந்து பிரச்சன இல்ல அவெ வீட்டுக்கு போயிட்டு வந்துருவா ஆனா வெளியூர்ல ஐ டி கம்பனில ஆடர் எடுக்குறவனுக்கு ஒரு வீடு வேணுமே அப் ப என்ன பண்ணுவா இங்க ஒரு லேண்ட் இருக்கு ஆ ஒன்னு அந்த கம்பெனி பாப்பா அந்த கம்பெனி இந்த லேண்ட் ட பாப்பா செரி நமக் கம்பெனி உள்ள ஆளுங்களுக்கெல்லா ஒரு ஒரு ரூம் அகாமடேஷன் குடுப்பா அப்டி சொல்ட்டு அங்க ஒரு லேண்ட வாங்கி வீடு கட்டி குடுத்துருவா
ஆமா அப்பிடி இல்லனா யாராவது ஒரு தனியார் நிறுவனோ வந்து நம்ம இங்க ஒரு ஹாஸ்டல் மாரியோ இல்ல ஒரு இது மாரியோ தா தங்கறதுக்கு ஒரு விடுதி மாரி கட் டி விட்டா நம்ம நெறையா சம்பாரிக்கலா அப்டின் சொல்ட்டு அவ எவ்ளோ வெலைக்கா இருந்தாலு வாங்கறதுக்கு ரெடியா இருப்பா
ம் இல்ல அந்த ஐ டி கம்பெனி ஓ ஐ டி கம்பெனி வேல செய்யறவனே வீடு ஆ அ நம்ம வந்து இங்க ஒ வீடு வாங்குவோ நம்ம லைஃப் இங்கயே செட் பண்ணிற செட்டில் பண்ணுவோன்னு அவ லேண்ட வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிர்றா அவம் பாட்டுக்கு ஒரு பத்து பேராது கண்டிப் பா ஐயாயிரம் பேர்ல ஒரு மினிமம் ஒரு பத்து பேராது யோசிப்பா ஆ அப்டி இத்தைல இப்போ அ ஓ அங்கு வி அப்போ என்னன்னா அந்த அந்த எடத்துடைய வேல்யூ வந்து கூடு சும்மா அங்க வந்து அங்க ஐ டி கட்டிட்டாங்க நெறையா பேரு வேலைக்கு சேந்துட்டாங்க இங்க வீடு கட்டுறது கண்டிப்பா கட்டிடுவாங்கன்றது கண்டிப்பா அந்த வருமானத்துக்கு திட்டோ கெடையாது சும்மா இடத்த வாங்கி போட்டாலே அந்த எடவோட ரேட்டு வந்து மத்த எடத்த விட அதிகமா ஏறு ஏன்னா இப்ப வந்து அ ஆமா தாறுமாறா ஏன்னா இப்ப அவ அவ இருக்கா அவ அந்த வீடு கட்டிட்டா ஒரே ஒருத்த மட்டு வீடு கட்டிட்டா வெச் அப்ப பாத் து பத்து பிளாட்ல ஒரே ஒருத்த மட்டு ஒரு ஐ டி கம்பெனி கார வீடு கட்டிட்டான் னா ஆ எக்ஸாம்பிள் கட் டிட்டானா அ என்ன பண்றா காலைல எந்திரிக்கிறா காலல என்ச்ச ஒன்னே ஆ அ கடைக்கு போறா டீ குடிக்குறே அது ஒரு தொழில் வாய்ப்பு அத டீ கட காரருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கெடைக்குது ச்ச அவனால ஒரு தொழில் வாய்ப்பு கெடைக்குது து அதுக்கப்பறோ என்ன பண்றா பைக் எடுக்கிறா பைக் பெட்ரோல் போடுறா பெட்ரோல் பங்க்லக்கான ஒரு தொழில் வாய்ப்பு கெடைக்குது அப்பற என்ன பண்றா பைக் கில்லன்னா ஆட்டோல போனா ஆட்டோல போனுன் தொல்ல படிக்கிது அப்றோ கம்பெனிக்கு போறா அப்ப திரும்பி வரா சாப்பாடு கடைக்கு போறா சாப்பாடு வாங்கர்யான் காய்கறி கட வாங்கர்யா இவ இவ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொர் தொழிலாய்படிக்குது ஒருத்தே ஒருத்தே ஒருத்தே ஐ டி கம்பெனி வச்சு அவே ஜாயின் பண்டனாலு அந்த வேல பாக்கறனால ஒருத்தனுக்கு ஒரு நாலு வகையான பேருக்கு சொல்லுவார். படிக்கணுமா தொழில் வாய்ப்பு அதிகரி இதே எடத்துல தான் லேண்ட்டோட ரேட்டும் அதிகரிக்கும். சோ இந்த எடத்துல அதிக நடமாட்டு பீக் ஏரியா அந்த மாறி சொல்லுவாங்க. அந்த மாறி ஆ என்ன சொல்றது
இதோ பா இது டைம் ஆயிடுச்சு நான் கால் பண்
ஆ ஓகேபா ஓகேபா.